இப்பதான் டிஃபன் முடிச்சுட்டு உக்கான்துட்டு இருக்கோம்பா
பரவாயில்யே
நாங்களா ஐ கிளி நேத்து தோச முந்தாநேத்து பூரி இன்னிக்கு இட்லி காலில இட்லி போட்டு அந்த பாம்பே சட்னி கேள்விப்பட்டுக்கிறீங்களா இது கல்ல மாவு கொழம்புல செய்வாங்களே கள்ள மாவுல
மா கல்ல மாவுல சட் துனியா
ஆமா கல்ல மாவு குழம்புன்னுவாங்க அத பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க அது வழ க்கமா
ஓ அது தெரியும் கல்ல மாவு சாம்பார்ன்னு நான் சொல்லுவேன்
ஆஹ் ஆஹ் ஆஹ் நாங்க வந்து கொஞ்ச இஞ்சி பூண்டு போட்டு எப்டி செய்வோனா தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுப்போம் நல்லா தக்காளிய பன்னுவோ நல்லாருக்கூ தக்காளி யூஸ் பண்ணா சிறுசா நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும் சிருசு சிருசா கட் பண்ணிக்கணு நல்லா ஆயிலு நல்லெண்ண இல்லன்னா ரீபண்ட் ஆயில் நல்லாவே போடலா போட்டுட்டு பட்ட லவங்கோ வெறு பட்ட லவங்க மட்டு போட்ணு வேற எது போடக்கூடாது பட்ட லவங்கோ அப்புற கொஞ்சோ வெங்காயோ அத போட்டு நல்லா வதக்கினே இருக்கணு கொஞ்சோ ப்ரவுனா மாறும்போது இஞ்சி பூண்டு போட்ருன்னு அதுல இஞ்சி பூண்டு நல்ல பேஸ்ட் வந்து வீட்ல அரைச்சுத்து தா போட்ணு அதுதான் நல்லா இருக்கூ அது போட்டுட்டு அஹ் தக்காளி நல்லா ஒரு நாலு தக்காளி பெருசா இருந்தா மூணு தக்காளி போது சின்ன சார்ந்த நாலு தக்காளி நல்லா வதக்கனு அத போட்டுட்டு மொளகாதூல் என்னா மொளகா தூள்னா தனி மொளகா தூள்னா போடுங்க அப்டி இல்லனா நீங்க வீட்ல அரைச்சு வச்ச மொளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உங்களுக் கார தெரியு இல்லைங்களா எப்படி இது ஒரு ஸ்பூன்ல எவ்ளோ காரோ வருன் டு காரத்துக்கு ஏத்த மாரி போ எனக்கு பெஸ்ட் வந்து சக்தி மொளகாத்தூல் வந்து கார மொளகாத்தூல் இருக்கு இங்களா தனி தனி மொளகா தூல் நான் அதுதா யூஸ் பண்ணுவே தான் நல்லாருக்கூ போட்டுட்டு நல்லா ரெண்டு சொம்பு தண்ணி ஊத்தணுங்க நல்ல தாராளமா தண்ணி தண்ணி ஊத்தணு தண்ணி ஊத்தி மூடி சில நல்ல கொதிக்கிட்டோ கொதிக்கிற வர வரை இந்த சைடல என்ன பண் கல்லமாவு ரெண்டு கைபுடி கல்லமாவு எடுத்துக்குங்க அதுல தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி வச்சுகங்க கொஞ்சோ ஒரு மாரி தோச பாத்ததுக்கு கரச்சு வச்சுருங்க கரச்சு வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு நல் னு பிசிக்கி நல்லா கரச்சி ஒரு பிலெட் முட்ட மஞ்சத்தூள் போட்டு ஒரு பக்கோ இருக்கட்டோ அது இந்த பக்கோ வந்த் அது ஸ்டவ்ல வெச்சிருக்கீங்ளீங்களா அத நல்லா கொதிக்குதா பாருங்க கொதிக்கும் போது கரெக்ட்டா இந்த கோத் கொதி வரும்போது நல்லா கொதிக்கணு கொதி வரும்போதுல்ல நல்லாவே கொதிக்கணு கொதிக்கும் போது உப்பு உப்பு போட்டுகோங்க கொஞ்சம் சால்டு கரக்டா இருக்குதானு டேஸ்ட் பண்ணிடுங்க அத அந்த டைம்ல என்னப் பண்றீங்க பொரிச்சுட்ட பிறகு இந்த கல்லமாவு கரைச்ச வெச்சிருக்கீங்களா கொதிக்கு போது அத ஊத் தினோ அதுல அத ஊத் த்திட்டீங்கன்னா அ கிண்டிடே இருக் இருக்கணோ ரொம்ப கெட்டியா வந்துருக்க கூடாது ரொம்போ தண்ணியாவோ வரக்கூடாது ஓரளவு நல்லா ஒரு பண்ணி இருக்கம்போ நல்லா இருக்கோ அந்த இது ஒரு டேஸ்டு லாஸ்டா கொத்த மல்லி போட்டு இறக்கீட்டிங்கன்னா சூப்பரா இருக்கோங்க இட் இட்லி தோச ரைஸுக் கூட நல்லாருக்
அது செரிங்க எனக்கு இந்த கொழம்பல்லாந் தெரியு நா உங்கள கேட்னா
அப்டி இல்லீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ பாவோ சொல்லிக் குடுக்கலான் ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லி குட்த்தா இப்டி ஒரு கேள்விய கேட் டிக்கணு என்ன
நீங்க பாட்டுக்கு பே சறீங்க நீங்க பாட்டுக் கடகடன் சொல்றீங் எனக்கு இல்லீங்க இல்ல நான் எதாவ்து வே எனக்கு தெரியலன் றது கேட்டன்னா நீங்க சொல்லலா அந்த கொழம்பு என்ன கொழம்புனு எனக் தெரியு ஆனா நா பச்ச மொளகா போடுவே அப் அப்படியே வேற வித்தியாச என்னனா பச்ச மொளகா போடுவே ரெண்டு
ஆமாங்க எங்க அம்மா தா போடுவாங்க பா நா வந்து மொளகாத்தூள்ல செய்வே சூப் ப்பரா இருக்கு அதுவு டேஸ்ட் நல்லாருக்கு எங்க அம்மா வந்து ப பச்சை மொளகா போட்ட மஞ்சாத்தூள்ல முடிச்சுடுவாங்க கணக்கு கதக்
ஆனா நீங்க என்னடானா நா கேக்காமனே நீங்க பாட்டுக்கு ரெசிப் பிய சொல்லுனு போறீங்க தெரியாத ரெசிபியா இருந்தா ஒரு கேட்டு ஒரு புரோஜனம் இருக்கு நீங்க பண்றதெல்லா தெரிஞ்ச ரெசிப்
ஏங்க ஆமா இப்ப ஒரு வித்தியாசம் இருந் சில்ல நா வந்து நீங்க என்னா சொன்னீங்க இப்போ நா வந்து இது செஞ்சே நா வந்து பச்ச மொளகா தா போடுவேனிங்க பாத்தியா இப் ப்ப நா வந்து எது போட்டுருக்கே மொளகாத்தூளு அப்ப வித்தியாச இருக்கு இல் இல்ல இந்த டேஸ்ட்க்கு அந்த டேஸ்ட்கு ஒரு நாள் இத ட்ரை பண்ணி
இல்லைங்க நா ஏ இத பொறுமையா கேட்டேன்னா நான் அதுக்கு கட் கல்ல மாவு சாம்பருன் சொல்லி வச்சுருக்கே பேரு நீங்க என்னடனா பாம்பே சட்னின்னு சொல்லிட்டீங்க செரி எப்படிதா இருக்குன் பாத்தா கடசில நீங்க கடல மாவ சாம்பாரே தா பாம்பே னினு ஒரு புதுப்பேர வச்சு ஆஹ் எனக்கு சொல்ட்டு இது வேற இதுக்கு நல்லா இருக் கு அதுக்கு நல்லாருக்கு ஆனா சாதத்துக்கல்லா அது நல்லாருக்காது காதுங்க மாவு கொழம்புங்க தோசைக்கு இட்லிக்கு நீங்க சொல்லுங்க நான் ஒரு தோச ச ரெண்டு தோச சாப்புட்ற இடத்துல நாலு தோச சாப்டுவங்க அந்த கள்ள மாவு சாம்பாருக்கு
எனக்கு இட்லிக்கு எனக்கு இட்லி தாங்க புடிக்கும் இட்லி சுட சுட இட்லி ஊத்திட்டு நல்லா தட்டுல வச்சு ட்டு அதுக்கு மேல அந்த மண் மண்ட மேல இட்லி மண்ட மேல நல்லா ஒரு நாலு கரண்டி ஊத்திட்டு அப்டியே புட்டு சாப் ப்புற சுகமே சுகங்க அவ்ளோ நல்லாருக் குங்க
பரவாலங்க
துக்கும் நல்லாதான் இருக்கும் பட் என்ன இட்லிக்கு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதும் எங்க வீட்ல எங்க எங்க அம்மா செய்ற ப்ப மெயின் டிஷ்ஷே இதாங்க ஆஹ் யாரு நெறைய பேரு வன் ட்டாங்கன்னா சட் னியோ ஏதோ பண்ண முடியாது ரொம்ப நேரம் சட்னி அரைசிட்ருக்க முடியாதுன்ட்டு கடகடனு எங்க கொலம்புதான் செய்வாங்க சும்மா அல்டிமேட்டா இக்குங்க அது வந்து காரவடை இதுக்குவந்து காரவடை வச்சிக்கினு சாப்டோம்னு வச்சிக்கோங்க இன்னும் சூப்ராக்குங்க அதுல இதுமாரி இருக்குங்க இன்னாது அது க வட க்கறி மாரி இருக்கும் இதுலயே வந்து நீங்க அந்த காரவடைய நல்லா உதிர்த்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வச்சு சாப்ட்டீங்கன்னு வச்சுக்கங்க ச் வேற லெவலுங்க செம டேஸ்டா இருக்குங்க
ஏங்க சட்னி மட்டும் ஈஸி எனக்கு தெருஞ்சி சட்னி ரெண்டே நிமிஷ் த்துல செஞ்சுருவோம் இதுதான் வேன்னா கஷ் ஷ்டமா இருக்கும் நீங்க என்னடான்னா சட்
எனக்கு இது ஈசிங்க எனக் இதுதாங்க ஈசி ஈஸிங்க நெஜமா ஈஸி டேஸ்ட்டு எல்லாமே இஞ்சி பூண்டு எப்டியு ஃப்ரிட்ஜ்ல வெச்சிருப்பீங்க தக் க்காளி இருக்கு வெங்காயருக்கு கட கட கடனு அரிஞ் து போட்டு அப்டே மிக்ஸ் பண்ணி கொஞ் நேரோ கொதிக்க உட்டு அ அத கலக்கி அத ஊத்தி கொஞ்ச நேரத்த மிஸ் பண்ணி வெச்ட்டிங்னா முஞ்சே போச்சிங்க
செரிங்க நீங்க வேர்க்க கல்ல வேர்கல்ல சட்னி எப்டி செய்வீங் சொல்லுங்மா
கடல என்னங்க வேர்கல்ல சட்னிய வேர்க்கல்ல சட்னிலதாங்க செய்வாங்க வேர்கட்லதா செய்வாங்க
அ ரொம்ப நல்லவங்க அத என்னென்னெல்லா போட்டு செய்வீங்கன் சொல்லுங்கோ
நாங்ளா வேர்க்கடலக்கி மெயின் வந்து வேர்க்கடல இருக்கணுங்க அது வேற எதுனா போட்டிங்னான் நல்லாருக்காது அது போட்ருணு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறோ வந்து நல் த அத வறுத்து செய்ணுங்க அப்டே செய்யக்கூடாது புரிதுங்ளா வர்த்தர்ணு நல்லா வந் மொருமொருன்னு வ வறுக்கணு டீப்பா வறுக்குணு
எதங்க
அது ரொம்ப தீஞ்சிரக்கூடாது கரு இதுங்க
வேர்க் கல்லையவா ஏங்க ய உங்ளுக் ஒரு நிம்ஷந்தா நா டைம் தருவே ஒ அதுக்குள்ள சொல்லி முடிங்க இந்த வேர்கல்லை சட்னிய நீங்க பத் அஞ்சு நிம்ஷத்துக்கு பேசாதீங்க
பண்றீங்க கட கட கட கடன்னு வ வறுத்துருங்க நல்லா வருத்துட்டு தோலு உரிச்சு வெச்சுக்ங்க இல்ல ஒன்னு பாதிமா தோல் உரிக்காம ச்சா கூட ஒருமா ப்ரவுனிஷ நல்லாரு வது அது வெச்சுக்கங்க பச்ச மொளகா நாலு காஞ்ச மொளகா ரெண்டு ய அப்பிடி இல்லனா நாலு காஞ்ச மொளகா ரெண்டு பச்சமொளகா அப்டி போட்டுகுங்க அதுக்கப்புறோ வந் ந்து உங்களுக்கு பூண்டு ரெண்டு பூண்டு போட்டுக்குங்க வெங்காயம் ஒரு வெங் வெங்காயம் போட்டுக்குங்க போட்டுட்டு வந் வெங்காயும் பூண்டு ரெண்டுத்தையும் போட்டு ஆமாங்க சின்ன வெங்காயாந்தா ஒரு அஞ்சு போடுங்க பெரிய வெங்காயம் இல்ல பாதி கட் பண்ணுங்க இல்ல ஒரு அ பத்து பேருக்கு செ இல்ல அதுக்கு என்னனா ரெண்டு வெங்காய தாராளமாவே போடலாங்க கால் கிலோ கால்கிலோ வேர்க்கடலைக்கு போடுங்க சூப்பராருக்கும் ஆமாங்க போடுங்க போட்டுட்டு என்னா பண்றிங்க அதுக்கப்றம் வந்து து அதுக்கப்றதாங்க மெயின் மேட்ரே இருக்குது அத போட்டுட்டு லைட்டா ஒரு புளி ஒரு பி்ன்ச்சு புளி சேக்கணுங்க அதுல கொஞ்ச ஒரு கொஞ்ச ஜீரகம் ஜாஸ்திலா சேத்ர கூடாது ப்ளேவர் குட்டுட்டு போய்டும் கொஞ்சமா அதுக்கு ஏத்த மாரி போட்டுட்டு ஆஹ் ஆஹ் அதுக்கேத்த மாரி போட்டுட்டு என்னா பண்றிங்க சபேஷ் அதுக்கேத்த மாரி போட்டு உப்பு கிப்பு போட்டு நல்லா கலக்கிடுங்க அதுல கலக்கிட்டு நல்லா மிக் சில போட்டு அரைக்கிறனால சூப்பராருக்கும் நீங்க அம்மிக்கல்லியோ உரல் அரச்சிங்கனா வேற லெவலுங்க
சரிங்க நீங்க எல்லா வேலையும் வீட்ல அம்மிக்கல்லலா செய்வீங்களா
ஆஹ் உரல்ல செய்வங்க சூப்பரா கொண்டன ஆட்டுவங்க அதுல ரொம்ப புடிக்கும் அதுல ஆட்டி சாப்பறது ஆமாங்க ச எங்க மாமியாரு எங்க மாமியாரு வெறு கல்லதா நசுக்கி அந்த உ ஊருகா அதுலதா அரச்சி கெட் ட்டி சட்னி செய்வாங்க பாருங்க அந்த மாரி டேஸ்ட் ட்டே இருக்காதுங்க செமட் டேஸ்ட்டாருக்குங்க
பரவால்லங்க மாமியார் இருக்குறாங்க ஒக் வந்து அரச்சு குடுக்குறாங்க எதாவது எடுத்து போட்டாலும் அரச்சு குடுத்துரு நீங் மாவு கூட அதுலயே ஆட்லா ஒரல்ல சொன்ன மாரி
ஆமாங்க
மாமியர வெச்சு வேல வாங்குரிங்க எல்லார் வீட்லயு ம
இல்லங்க அவங்களுக்கு வந்து மி க்சில அடிச்சா புடிக்காதுங்க அதுக்காகங்க அவங்க
அவுங்களயு உக்கார வ
அவுங்க வந்து அதுல ஆ ட்டி இது பண்ணி ரெடி பண்ணி இய அந்த கெட்டி சட்னி வச்சு குடுப்பாங் பாருங்க அவ்வளோ அருமையாக்க போங்க ஏ கேக்குறீங்க சூப்பரா இருக்கு
பரவலேங்க சொல்றத பாத்தா நாங்ளு அம்மியு ஆட்டு கல்லு வாங்கி போடன்னு போல இருக்
ஆ
என்ன பண்றது நானு அதுவு வெங்காய சட்னி இன்னைக்கி காலைல க வேர்க்கடல சட் னிதா செஞ்சிருக் கே இட்லி வச்சிருக்கே மத்தியானத்துக்கு நேத்துது பழைய சோறு இருக்கு எடுத்து வச்சு நானு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேங்க மதியான கஞ்சீ கரச்சு குடி க்கிலாண்ட்டு
சூப்பரா ருக்குங்க நல்லா தயிர் கலந்துக்குங்க இன்னொ டேஸ்ட்டா இருக்கும்
தாங்க தயி்ர் கலந்து குடிக்கிறதுக்கு
தயிரு ஊத்திக்குங்க ரெண்டு சின்ன வெங்காய போடுங்க ஒரு பச்ச மொளகா போடுங்க ரெண்டுது வச்சு கச்சின் குடிங்க சூப்பரா இருக்கும்
எனக்கு அது எல்லா சாப்ட்டு பழக் கல்லீங்க ஆனாத் தயிருல கடச்சு குடிச்சுருவேங்க அது கடகடகடனு
அப்டிங்களா செரிங்க செரி
இன்னைக்கு மதியானோ வேல முடிச்சுசுங்க காலையிலயே டிஃபனு காலையில டிஃபனு இன்னு சாப்பலீங்க அதுக்குள்ள சரி உங்க ஃபோன கொஞ்சம் பேசினுக்கிறே முடிச்சுட்டுதாங்க போய் சாப்புண்ணு சாப்பாடு
செரிங்க செரிங்க ஃபர்ஸ்ட்டு சாப்புடுங்க அப்பறோ சாப்ட்டுட்டு கூட வந்து பேசுங்க நா இன்னைக்கெல்ல ஃப்ரீ தாங்க வந்துட் பேசுங்க இன்னன்ன ரெசிபி வீட்லெல்லா நா செஞ் செரிங்க எனக்கு கொஞ்சோ சொல்லித்தாங்க நானு கொஞ்சோ உங்கள மாரி உங்கள மாரி கத்துக்குறங்க நானு
சரிங்க நீங்களும் நல்லாதா செய்றீங்க போலகுது நன்றிங்க
நன்றிங்க ரொம்ப நன்றிய பயங்கரமா சல்ச்சினு சொல்றீங்க
ஆமாங்க நன்றிங் நன்றிங்க வெச்சுட்டு
ஆ வச்சிருங்க வைக்கலென்னா பேசுங்க பரவாயில்ல
ஆ செரிங்க வச்
ஆ செரிங் ஆ